ஹலோ
ஹலோ
ஹலோ கேக்குதா கேக்குதுங்களா ஆ ஆ நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க நல்லாருக்கே
ஆ நல்லாருக்கே சாப்ட்டீங்களா
ஆ சாப்ட்டாச்சு நீங்க
ம் நாங்க சாப்ட்டோ இப்பதான் இங்ட்டு காஃபி குடிச்சோ
ஓ பசங்கள்லா ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்களா
ம் பசங்க ஸ்கூல்லேந்து வந்துட்டாங்க பசங்க மூணு மணிகுலா வந்துடுவாங்க வந்தோடனே ஹோம் ஒர்க் முடிச்சுடுவாங்க
ஓ மூணு மணிக்கே வந்துருவாங்களா ம் ஏ பையன் நாலே காலுக்கு வருவா
ம்
வந்துட்டு ஸ்நாக்ஸ் சாப்ட்டு காஃபி குடிச்சிட்டு டிவி பாத்துட்டு்ருக்கா
ஓம்
அப்பறோ இன்னைக்கு டே எப்டி போச்சு
இன்னைக்கு டே நல்லா போச்சு நல்ல என்ன சொல்றது பேசுனா மைண்ட் தலைவலிலேதா பிர்ரெஷர்ல தலைவலிலேதா தலைவலிலே இருந்து வெயில வர போயிட்டு போயிட்டு வந்தேன் அது அது என்னன்னு தெரியில ஒத்துக்கல என்னன்னு தெரியல தலை பயங்கரமா வலிக்குது
ஓ
ஓகே
ஆமா அந்த வெயில் டைம்ல ஒரு பன்னெண்டு மணில இருந்து மூணு மணி வரைக்கு வெளியில போக வேண்டா அப்டின்றாங்க அவ வெளியில போறது அவ அவாய்ட் பண்ணுங்க அப்டின்றாங்க ஆனா என்ன பண்றது அந்த டைம்ல வேல வந்தா போயிதான் ஆகணு
ஆ பத்து மணிக்கு போனு பத்தே முக்கா இருக்கு பத்தே முக்காக்கு போன நான் வந்ததே பன்னெண்டே முக்கா பதினொன்னு ஆய் பன்னெண்டே முக்கா ஆயிச்சுஅப்பதா வந்தே வந்து வீட்டுக்குள்ள வந்து நொழையிறே அப்பல்லா எனக்கு எதுன்னு தெரியல வீட்டுக்குள்ள நொழைஞ்சி பேன்ன தலைவலி அப்ப ஆரம்பிச்சுது தைலம் தேச்சி தேச்சி பாத்து தலைவலியே போகல அது பத்தாதுக்கு எங்க அம்மா ஜூஸ் வேற குடுத்தது இல்லம லெமன் ஜூஸ் வேற அத குடிச்சுக்கிட்டு ஒக்காந்து இருந்தே சேரி வெயிலுக்கு இதயம் இதமா இருக்கும்மின்ட்டு குடிச்சிட்டு ஒக்காந்து இருந்தே
ம் ம் சாப்ட்டீங்களா இல்லையா
மதியோ சாப் சாப்டல ம் ஹு இதுதா ஜுஸ் அம்மா வந்து இதெல்லா குடுத்துட்டாங்க அத சாப்டல நைட்டுக்கு சாப்ட்டுக்கலா அப்டின்னு விட்டுட்டே
ஓஹோ அதுவே தல வலிக்காதா
இல்ல இல்ல எனக்கு அவ்ளோ சீக் வலிக்கு ஒரு மூணு நாள் கண்டினியூஸா சாப்டாம இருந்தா மட்டுதா எனக்கு வலிக்கு பட் ஆனா நான் நைட்ல சாப்ட்டுறேல்ல மூணுநாளா சாப்டல தா நா மதிய ஈவினிங்னிங் மதியம்மதியம் சாப்டாம தா இருந்தே ஆனா நைட்ல சாப்ட்டுருவே
ஓஹோ
அது என்னன்னு தெரியல வீட்டுல இருக்கறதுனால நம்மளுக்கு எனக்கு பசின்றது ஒன்னு எடுக்ககிறது கெடையாது சேரி நம்ம படுத்தா போதும்யின்ற மாதிரி பசங்கள கெழப்பிவிட்டு படுத்து படுத்தா போதும்யின்று மாரி படுத்துட்டு கெடைக்கிற தா இருக்கும் ஃப்ரீயா இருந்தா போது நம்ம ஃபிரியா விட்டா போதுமேட்டு
அப்டிதா தோணுது நெறையா பேருக்கு ஆனால் அதேசமயம் இப்போ வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால கூட பசிக்காம இருக்கு எல்லாருமே ம அப்டிதா சொல்றாங்க பசிக்கல பசிக்கல அப்டின்ட்டு
கரெக்டா நம்ம மணி ஒண்ணு ரெண்டாயிரச்சு டைம் பாத்து நம்மளுக்கு தோராயமா சாப்டுறது
ஆ அப்டிதா நானுமே சாப் விடுவோ டைம் ஆயிடுச்சு சமச்சது வீணாயிடுமே அப்டின்ட்டு சாப்டுறதா இருக்து
அதா மு இல்னாலு அப்டிதா சாப்ட்டு இருந்தோ மணி அதுக்குள்ளே மணி ஒன்றையா அதுக்குள்ளே மணி ரெண்ட்றையா அப்டின்ற மாதி ஆவுது அது இவி நானு மறந் அத்தன புள்ளைங்க வந்துருமே அப்டின்னுட்டு அது யோசன பண்றதா இருக்குது அதுக்குனு வந்து வர வச்சு யி அது ஹோம் ஒர்க்க முடிச்சு அதுங்கள அனுப்பி வுட்றது இப்ப விளாடிட்டு இருக்குதுங்க வெளிய நா இப்ப போன் பேசிட்ருக்கே நீ எங்கள டிஸ் டிஸ்டப் பண்ணக்கூடாதுன் சொன்னனால அதுங்க இப்ப என்ன டிஸ்டப் பண்ணாது அதுங்க விளாடிட் இருக்குது
ஓ
சேரி அப்பதா அதுங்க என்ன பண்ணுது பண்ணுதுன் கே பாத்துட்டு அதுக ஏதாது சேட்ட பண்ணிருந்துன்னா வச்சு வச்சு குத்த வேண்டித்தா வேற வழி
ஆ நைட்டுக்கு என்ன டின்னரு
பசங்க என்னா எதுன் பாத்துகிட்டு அதுக்கு தகுந்த மேரி சாப்ட்டுக்க வேண்டியதானா இது சாப்பாடு வரா டையத்துக்கு டே பப்பிக்கு வேற நாய்குட்டி வேற வளக்குறே அதுக்கு பால் சாதோ தா குடுப்பே தா பசங்க சாப்பாடு சாப் சாப்டுதுனா சாப்பாடுதா அம்மா வந்து இட்லி வச்சிருக்குறாங்க இட்லி சு மதியோ சுட்டாங்க இந்த இட் இட்லி வேற இருக்குது சரி இட்லி தொட்டு கூட சாப்ட்டுக்கோ
ஓஹோ
அதான் உண்ம அம்மா வீட்லயு இருக்து நானு செய்யுறேனா ரெண்டு வீட்ல இருக்றத பாத்து அஜஸ் பண்ணி சாப்ட்டு போயிட வேண்டியதா
ஓ எங் அம்மா வீடும் பக்கத்துலே இருக்கா
எங்க அம்மா வீடு ஆமா ரெண்டு படித்து ஏ ஏறணுனா எங்க அம்மா வீடு ரெண்டு படி எறங்குணோனா எ வீடு
ஓ அப்ப பிரச்சன இல்ல ஓஹோ அப்ப பிரச்சன இல்ல
ம் அ அம்மா வீடுதா பெரிய ப்ராப்ளமே
ஏங்க இப்டி சொல்றீங்க எல்லாருக்கு அம்மா பக்கத்துல இருக்கணுனுவாங்க நீங்க என்னடானா இப்டி சொல்றீங்க
அனுபவசாலி பேசுறே ஒன்னு இல்ல சில பேருக்க புள்ளைங்க மேல எப்டி சொல்லுவாங்ன்னா ஒரு ஸ்டேஜூக்கு மேல வந்து இப்ப நீங்க இப்ப புதுசா அம்மா வீட்டுக்கு வரீங்கன்னா உங்க மேல பாசமா இருப்பாங்க நீ அம்மா வீட்லயே இருந்து குடும்பமே பண்ணினு இருந்தா அம்மா எப்டி உங்கள பா சமா பாப்பாங்க சொல்லுங்க அஞ்சு வருஷோ ஏழு வருஷமா நா இங்கதா இருக்குறே இப்ப எப்டி எங்கம்மா சொல்லு பாப்பாங்க சொல்லுங்க
நீங்க அப்ப நீங்க கொஞ்சோ தள்ளி வந்துருங்க வீட்டு பாத்துட்டு
அதுதாம் சொல்லியாயிட்டு இருக்கே எங் ஹஸ்பண்ட் இங்க இல்ல லாங்ல இருக்கார் சென்னையில இருக்காரு
ஆ
அந்தனால சரி சேஃப்டிக்கு இங்க அம்மா வீட்ல இருப்பா நம்ப சென்னைக்கு போயிறோ அப்டின்றதுனால ம்
சேம் டிட்டோ நானு அதேதா நானு அம்மா வீட்டு பக்கத்திலே தா இருக்றே செம பிரச்சன ஹஸ்பண்ட் சென்னையில இருக்றாரு இங்க இவுங்க சேஃப்டி காக சரி அப்பா அம்மா சப்போர்ட் பண்ணுவாங்கன்ட்டு இங்க வந் அதா இங்க வந்து ஒரே ஏழ்ரையா இருக்கு அதனாலதா உங்கள கேட்டே ஏ அப்டி சொல்றீங்க அப்டின்னுட்டு நா மட்டுந்தா அப்டி இருக் த்த நெனச்சே நீங்க சொன்னத பாத்துட்டு ஷாக் ஆயிட்டே நானு
ஏஅன்ல அம்மா வந்து இப்ப நீங்க சாப்பாடு வடிக் கற நா பசங்களுக்கு சாப்பாடு வடிக்கிறே செரி எனக்கு சேத் து வடிக்கறன் வெச்சிக்க யார் சாப்பா ஏ அர்சிய வீண்ணாக்குற அப்டின் கேப்பாங் என்ன நீ என்னம்மா நா தனியா சமைச்சு நா சாப்ட்டுக்கறே அப்டின் வெச்சுக்கயே நீ அந்த யூஸ் அரிசி வீணாக்கம இருந்தா இன்னொரு பத்து நாள் வருல்ல அது எதுக்கு நீ இப்ப வீணாக்கற இருக்கற இட்லி தோச மாவுல்லா இருக்குது இல்ல அத சாப்புடு அப்டின் வாங்க ஒரு நாள் இன்னானா க வீட்ல சாப்ட்டா ஐயே எங்கண் இங்க வந்து இன்னா சும்மா ஊட்ல ஒக்காந்துனுக்குதே வீட்டு வேல செய்ய மாட்டா சாப்பட மாட்டன்டா போ மாட்டேன்றன்வாங்க நா என்ன பண்ணுவே நே நீ உங் ஊட்டு வேலய செய்துக்கு பதிலா நா எ ஊட்டு வேல செஞ்சு நா இங்கயே சாப்டு போய்ர்லா தோணு எங்க ஹஸ்பண்டு பண்ணுவாரு சண்ட போ எங்க அம்மா வந்து சண்ட போடுவாங்ளா ஆ சும்மா சாப்பாடுவ அவருக்குன் சொல்லி ட்டு வடிச்சிட்டு கீழ கொட்ற அப்டின்னாக்கா அப்டி ஒ ஒரு நேர்துல வரவே மாட்டேன்றாங்க அப்டினா எங்க ஹஸ்பண்ட்டு என்ன பண்ணிருவாரு அம்மா வீட்ல இர்ந்தான எடுத்துனு வந்த சாப்பாடுன் சொல்ட்டு கியே இதா பண்ணிடுவாரு சாப் பாடு வீணாகிடுவாரு அதிலருந்து எங்க அம்மா தெறிஞ்சி போய் எங்க அம்மா எ கேள்வி கேப்பாங்க அது நா ஒன்னு திட்டுவே இன்னா பண்ணுவாரு ரெண்டு பேரு சண்ட போட்டுக்கோனு வெச்சுக்கங்ளே அந்த சண்ட போடுற டைம்ல வந்து எங்க அம்மா வந்து பக்கத்துலயே இருக்கனால பின்னாடி காதுல உழு அவுங்க வந்து ஒரு பக்கோ வந்து கத்துவாங்க ரெண்டு பேரு சண்ட போட்டுக்வோ ரெண்டு பேரு அடிச்சுக்வோ ஆனா அன்னிக் கூடிக்குவோ அது நா கத்தன ஒடனே தனியா சம்ச்சயா சமைச்சு சாப்பிடுன்வாரு அப்டி என்னா பண்ணே செரி சமை ச்சு சாப்டுவாரு ரெண் நாள் சமைச்சி சாப்டுவோ மொர்சின் ரெண்டு நாள் சமைச்சு சாப்டுவோ கம்முனு இர்ந்துருவாங்க மூணா நாள் சாப்பல்னா கேள்வி கேப்பாங்க அவுங்க வீட்ல எப்டின்னா இப்ப எங்க அம்மா வீட்ல சாப்ட்டாலு பிரச்சன சாப்பல்னாலு பிரச்சன புள்ளிங் ஆமா அதே மேரி புள்ளைங்க
சாப்பாடு நா அவுங்களுக்கு செஞ்சு குடுத்தாலுமே பிரச்சன செஞ்சு குடுக்காட்டினாலு பிரச்சன எங்க வீட்ல
அதா நீங்க இதே மாரி ஸ்நாக்ஸ் வந்து ப பசங்களுக்கு நம்ம ஸ்கூலுக்கு வாங்குறது ஸ்நாக்ஸ் குடுத்தான பாத்துக ஸ்கூலுக்கு போய்ட்டு வாங்கறதுகாக நம்ம என்ன பண்ணோ பேக்ரில போய் ஐநூர்வாய்க்கு ஆயிர்ருவாய்க்கி வாங்கிட்டு வர்றோன் வெச்சிகியே இது வந்து நீங்க வாய்ண்டு வந்து ஒன்டே தின்றீங்க இங்க ஒரு தாய் இருக் கிறா ஒரு ஆயா இருக்கிறானு சொல்லிட்டு இங்க வந்து தரமாட்டனே என்னம்மா புள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸு அப்டியே புள்ளைங்ளுக்கு ஸ்நாக்ஸ் தானமா வாங்குனே அப்டின் கேட்டா அப்டியே சொல்லுவே இங்க ஒருத்தவ இருகறன் கொஞ்சமாது உங்ளுக்கு தோணுதா நீங்க மட்டு வாய்ண்டு வந்து ஒண்டியா திண்றீங்க போறீங்க ஓட்டலியே வாய்ண்டு வந்து துன்றீங்க அப்டினுவாங்க செஞ்சு குடுத்தாலு ஐயோ இது நல்லால்ல அது நல்லால்ல இது கொற அது கொற
ம் ஆ ஒ எ அப்டியே எங்க அம்மா மாரியே இருக்காங்க உங்க அம்மாவ நா பாக்கணு அது கதவே பாக்கணு நானு அது இல்லாம
ஓ பிரச்சன
எங்க எனக்கு தங்கச்சி வேற இருக்கா அது வேற ரெண்டு பிரச்சன பண்ணு
வாய்ஸ் பிரேக் ஆகுது
ஹலோ கேக்குதா
உங்களுக்கு தங்கச்சி வேற இருக்குதா
ஆ ஆமா நீங்க ஒரே பொண்ணா ம் ஆமா உங்களுக்கு ஹலோ
வாய்ஸ்சு பிரேக் ஆகுது
கிளின் மூக்கு எனக்கு கிளியரா கேக்குது நீங்க
இருங்க நான் கட் பண்ணி கூப்பட்டம்மா வாய்ஸ் பிரேக் ஆகுது இல்ல நீங்க உனக்கு நல்லா கேக்குதுன்றது எனக்கு ல் கேக்குது அப்டின்ன எனக்கு உழுது அதனால இருங்க நான் கட் பண்ணி கூப்பிறே
சரி இல்ல ஆ அதுதா எனக்கு தங்கச்சி இருக்குது உங்களுக்கு
கட்டாயிச்சு நா கட் பண்ணியே கூப்பிறே இருங்க
சுத்தமா கேக்கலயா ஹலோ கேக்குதுங்களா இப்போ